வணக்கம் தோழி அ நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கேப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
நா ரொம்பவே நல்லா இருக்கே சமீபத்துல நீங்க ஏதோ ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்ததா கேள்விப்பட்டே அடிக்கடி டிராவல்லயே இருக்கீங்க நெறைய ஊர்ல்லாம் சுத்தி பாப்பீங்களோ
போவோம்ப்பா வருஷத்துக்கு ஒரு முற ஒரு மாச ஃபுல்லா சுத்துற மாரி அப்டிதா போவோம்
ம் பெரும்பாலு எப்டி கோடைக்காலங்கள தேர்ந்தெடுப்பீங்களா இல்ல எப்ப தோணுதோ அப்ப அப்டிங்கிற மாதிரியா
லீவு எல்லாருக்கு எப்ப கிடைக்குதோ அததாப்பா தேர்ந்தெடுப்போ
ஓ சரிங்க சரிங்க எனக்குமே வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப்பு போனு இந்த மாதிரியான ஆ சைலாம் இருந்துட்டு தா இருக்கு
ஆ
அ இருந்தாலு ஒரு ஒரு லாங்னா ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் மேல தங்குற மாதிரி எங்கேயுமே போனதில்ல அப்டியே போனாலு ஒரு பிளான் பண்ணாம போயி எதாவது சொதப்பலாவே போய்ட்டு இருக்கு எனக்கு இந்த மலை சார்ந்த இடங்கள் எல்லா இருக்கும்ல்ல ரொம்ப லாங்கா பைக்ல போகணு ஆ மலைலா ஏறி பாக்கணு அப்டின்னு ஆச அப்டி எதாவது நீங்க பேய்ருக்கீங்களா
கொடைக்கானல் போய்ருக்கோம் ஊட்டி போய்ருக்கோம்
ஓ அதெல்லாம் எப்டி பைக்ல அந்த மாரியா இல்ல வந்துட்டு டூரிஸ்ட் வேணு அப்டி போய்ருக்கீங்களா
இல்ல கார்ல தான்ப்பா போய்ருக்கோம்
ஓ
ம் வேன் காரு அந்த மாரிதான் போயிருக்கோம் ஆசன்னு நீங்க சொல்லிறீங்க ஆனா அந்த மல ஏறும்போது வர மயக்கம் வாந்தி அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா தான இருக்கும்
ஆமா சரியா சொன்னீங்க சமீபத்துல கூட ஒரு எடத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு மலை ஏறது துக்கான ஒரு இடம் தான் அது ஒரு தளம் அங்க வந்து மல மேல ஏறிதான் போற மாதிரி வழிபாடு செய்ற மாதிரி இருக்குமா ஏற முடியல ஒல்லியா உள்ளவங்களுக்கே ரொம்ப டயர்ட் ஆயிடுது நாங்க நீ நா ஒரு கொஞ்சம் ஃபேட்டா இருப்பனா அதா மலயெல்லாம் ஏற முடியுமா எதுவும் மூச்சு வாங்குமா
மூச்சு வாங்கும் எப்டி சொல்றது கஷ்டமா இருக்கும் பயமா இருக்கும் இப்ப அது வந்து ஊட்டின்றது சர்க்கிள் ரவுண்ல தான் போகும் அப்டே ரவுண்டா மல மேல ஏறிகிட்டே இருக்கும் வண்டி இப்ப திருப்பதிக்கெல்லாம் எப்டி போறோம் மல மேல அந்த மாரிதான் போகும் அதனால அது ஒரு மாரி தல சுத் தல் வாந்தி அதெல்லாம் ஆனா ஆக்சுவலி நான் தான் கேட்டேனே ஊட்டிக்கு போலாம் ஊட் டிக்கு போலான்ட்டு போய்ட்டு வந்து நான் தான் ரொம்ப டேமேஜ் ஆய்ட்டேன் அப்டின்னு நெனைக்கிறேன்
ஆனா மந் து ஒரு படத்துல எல்லா வரம்போதெல்லா பாருங்களே ரொம்ப ஆசையா இருக்குல மலயெல்லா ஏறாங்க வித விதமா ஃபோட்டோஷூட்லா பண்றாங்கண்ட்டு எனக்குமா சார் நா ஒருபடி மேல போயி எங்க வீட்ல வந்துட்டு நா எப் எப்டியாவது என்ன லைஃப் டைம்ல ஒரு தடவ என்ன இமயமலைக்கு அழச்சுட்டு போயிடுங்க நா ஏறி பாக்கணு அப்டிலா சொல்லிட்டு இருக்கே
ஆ அதனால நம்மளுக்கு ஆசைகள் என்னமோ நமக் கு அதனுடைய அனுபவோ தெரியாததுனால ஆசப்படுறோ ஆனா ஒரு வாட்டி அனுபவிச்சுட்டோனா ரிட்டர்ன் ஆசப்பட மாட்டோ
ஓ செரிங்க அப்ப மல மேல போறது வந்துட்டு எல்லாருக்கு சூட் ஆகுமான் தெரியலேன் சொல்றீங்க
இல்ல இல்ல ரிஸ்கு தா இப்ப ஒன்னு இல்ல நாங்க சென்னையில இருக்கோ போட்டிங் போணுன் எனக் ரொம்ப ஆச அதுவே பீச்ல போட்டிங் போனுன் நெனச் போனா நமக்கு அந்த வாமிட்டிங்கிங் அந்த உப்பு காத் தே நீச்சு ஸ்மெல்லு அதெல்லா நமக் ஒத்துக்காது
ஆமா செரியா
அது போட்ல போறவங்களுக் க்கு தா அதனுடைய இது தெரியு அவுங்குளுக்கு அவுங்க மட்டுதா அந்த வெயிலு மழ எல்லாத்தலயு நெனஞ்சு அவுங்களால மட்டுந்தா அந்த வேலய செய்ய முடியு நம்மளால அந்த பணியில ஈடுபடணுனா ரொம்ப கஷ்டோ
நீங்க சொல்றது செரிதா பீச்சுன் சொன்னவுடனே ஞாபக வந்தது நா கூட ஒரு தடவ பிச்சாவரம் போட் டிங் போயிருந்தே அங்க போட்டிங் போகும் போது என்னமோ தண்ணில்லா ரொம்ப இல்ல ஆனா எனக்கு என்னன்னா தண்ணி அ அதிகமா இருந்தா கூட இவ்வளவு பயட்ருக் பயப்ட்ருக்க மாட்டேன் நெனைக்கிறே அங்க உள்ள அலைய த்தி மரங்கள்ல்லா இருக்குல்ல அதோட வேர்கள்ல்லா தண்ணி அடியில தெரிஞ்சுது எனக்கு அப்டி ஒரு பயங்கரமா இருந்துச்சு கண்ண மூடிட்டே உட்காந்துட்ட
ஆ அந்த பிச்சவரோன்றது இந்த சிதம்பர ஊர் சைடு தான சொல்றீங்க
ஆமா அங்க அலையத்தி காடுகள் ரொம்ப பேமஸ்ல
ஆமா நாங்களு போயிருக்கோ எனக்கு அந்த எடோல்லா ரொம்ப புடிச்சிருக்கு அது ஒரு மேலர்ருந்து அந்த ஒரு இல வந் ஆச்சி அந்த ஒர் இது பூ வந்து பூமியிலிருந்து அப்டி வந்து நிக்கு
ஆமா செரியா சொன்னீங்க ஆனா அந்த வேருகள் வந்துட்டு வர்றது ரொம்பவே பயமா இருந்ததுல்ல
ஆ ஆமா அதென்னவோ உண்ம அதா சொல்றல நீங்க இப்ப விமயமலை போணுன் ஆசப்படுறது கூட ஒரு வாட்டி போயிட்டு வன்ட்டீங்கனா அதனுடைய இது ஆச உங்களுக்கு முடிஞ்சிடு
நீங்க சொல்றது என்னவோ செரி தா எப்பொழுதுமே போணுன் ஆசைப்படுவே ஆனா அங்க போனதுக்கப்புறோ அவ்ளோ வந்துட்டு ரெண்டு நாளைக்கு பொளம்பிட்டிருப்ப நானே
நா அப்டி தா ஊட்டிக்கு போய்ட்டு மழ ஏறும்போது என்னால மயக்கமா ஒரு மாரி ஒண்ணுமே முடியில வாமிட் பண்றதுக்காட்டியு கவர் எடுக்கறதுக்காட்டியு நானு எப்டி சொல்றது ஷால்லயே எடுத் து ரொம்ப நாஸ்தியாயி அங்க போயு ரெஸ்ட்லியே இருந்தே வரும் போது எனக்கு அந்த எப்டி திரும்ப வாமிட் வந்துருன் சொல்லிட்டு நா சாப்டாமியே வெறும் வயித்துலயே இருந்து கீழ எறங்கி வந்து அதுக்கப்புறோ சாப்ட்டு அதுக்கப்புறோ வந்து சேந்தோ நாங்க
நீங்க சொன்னோனதா ஞாபகோ வருது நாம மல ஏற போறோமோ கடலுக்கு போறோமோ முக்கியோ இல்லேங்க எங்க டூர்ன்னு போனாலு ஃபர்ஸ் ட்டு ஃபர்ஸ்ட்டு போய்ட்னூங்க இந்த வாமிட் வராம இருக்கறதுக்கு ஒரு தலைவலி மருந்து காச்சல் மாத்தரேலா நீங்க அப்டி எடுத்துட்டு போய்டுவீங்களா எப்பொழுது
எனக்கு எப்பைமே இந்த டிராவல் பண்ணு எப்பைமே பயணம் செய்யும் போது எனக்கு எந்த வாந்தி எதுவு வ ராது ஆனா அந்த மல ஏற்னது என்னால சுத்தமா முடில அதனால வந்த இது தா
அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு எங்கயாது ஃப்ளைட்ல போய்ருக்கீங்களா எனக்கு அதுமே ஒரு ஆசங்க ஒன் டைம் போறதுக்கு லோக்கல்ல லாஸ்ட் மினிட்ல போய் டிக்கெட் ரொம்ப அதிகமாயிடுச்சு நீங்க எங்கயாது போணுன்னா முன்னாடியே பிளான் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணிடுவீங்களா
ஆமா அனா நாங்க இன்ன வரைக்கு ஃப்ளைட்ல்லலா போனதில்ல விமானத்துல எங்க வீட்டுக்காரு போய்ருக்காரு நா இன்ன வரைக்கு போனதில்ல
ஓ சரிங்க லாஸ்ட மினிட்ல வந்து சாதாரண கட்டணமே கடைசி நேரத்துல வந்துட்டு அவதில எடுக்கு போது ரொம்ப அதிகமாய்ட்டு
அதுக்கு தா முன்னாடியே பிளான் போட்டு யோசிச்சு வாங்கி வெச்சிடுணு நம்ம எதுவா இருந்தாலு செரி இப்ப பாத்தீங்களா தங்க த்தோட வெல எங்க போய் நிக்குதுன்னு இப்டி நிக்குன்னு தெரிஞ்சிருந்தா எல்லாரு முன்னாடியே வாங்கி வெச்சிருந்திருப்பாங்க
நீங்க சொல்றது என்னமோ உண்ம தாங்க ஃப்ளைட்ட விடுங்க சமீபத்துல ஒரு மரு த்துவ பரிசோதனைக்காக நா சென்னை வர வேண்டியது இருந்தது ட்ரெயின்ல வந்துட்டு ஒரு ஸ்லீப் அப்பர் டிக்கெட் வந்து இருநூத்தி இருவத்தஞ்சு ரூவா தாங்க அது அப்புறமா புக் பண்ணலாமேன் நாங்க அலட்சியமா இருந்துட்டு கடைசி நேரத்துல இந்த டிக்கெட்டே கெடைக்கல
மக்களோட அலட்சிய த்துனால தா எல்லாரு ரொம்ப கஷ்டப்படுறாங்களே நாளைக்கு என்ன நடக்குன்றத இன்னைக்கே நம்ம பிளான் போட்டு வாழ கத்துக்கணு
ரொம்ப செரியா சொன்னீங்க எனக்கு அதுல கத்துட்ட பாடோ என்னென்னா நம்ம மருத்துவம் இல்லன்னா ஏதேனு ஒரு திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிக்கு நம்ம ஒரு எடத்துக்கு போறோனா நிச்சயமா இந்த தேதில தா போவோன்னு நமக்கு தெரிஞ்சிடுல ஏன்னா மாத பரி போதுங்க அப்பெல்லா வந்துட்டு இந்த தடவ செக் அப்க்கு போவ இலயே அடுத்த மாசத்துக்கு ரிசர்வ் பண்ணிடனு ரொம்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க தேவையில்லாத அல ச்சல் நாங்க ப பேருந்துல சென்று வந்ததுனால இரண்டு பேர் போறதுக்கு எங்களுக்கு ஒரு மூவாயிரம் கிட்ட செலவாயிடுச்சு தேவையில்லாம
ஆமா ஏன்னா நம்ம முன்னாடியே பண்ணாம ஆனா இன்னு நாள் இருக்குல அப்டின்னு விட்டுற அந்த அலச்சியஸ்னால நம்ம தா பாதிக்கப்பட்றோ
ரொம்பவே சரியா சொன்னீங்க அப்புறோ என்னோட டூர் போற ஆசைல இன்னமு என்ன இருக் குனா இன்னொரு நீண்ட பயணம்னா எனக்கு பைக்ல வந்துட்டு நல்ல ஒரு அடர்ந்த பகுதிக்கு இல்லன்னா ஒரு அமைதியான பகுதிக்கு போகணுனா ஆ சங்க
போகணுனு ஆசப்படுறீங்க அதுக்கான வழி உங்களுக்கு கடைச் ச்சுன்னா நீங்க கண்டிப்பா போலா நா வந்து எப்படி சொல்றது ஒரு ஆப் டே டிராவல் பண்ற மாரி ஒரு எடத்துக்கு போயிருந்த‌ ஆனா போம்போது ரொம்ப எப்படி சொல்றது தெம்பா தைரியமா போயிட்ட ஆனா வரும்போது என்னுடைய ஒடம்பு வந்து ஒத்து ஒழைக்கல அவ்வளவு தூர பைக்ல உக்காஞ்சிட்டு வரது என்னால முடியவே இல்ல பாதி தூரத்துல இருந்து நானு பஸ்ஸுல தா வந்த
ம் நீங்க சொல்றது புரிது நம்பளோட உடல்நிலையு கருத்தில் கொண்டு நம்ப போகணு அதே மாதிரி சாலையானா பைக் ல்ல போறதுல என்ன ப்ளஸ்னா இன்னைக்கு வந்துட்டு அங்க சாலை ஓரங்கள்ல விக்கும்ல உணவுகள் அதெல்லா ரொம்பவே புடிக்கு அந்த மாதிரி உணவுகள நம்ப அங்கேக்கங்க நிறுத்தி வாங்கி சாப்பிடலா இல்லையா ஒரு ஊருக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கு ஒரு பழங்கள் இருக்கு ஸ்நாக்ஸுமே வந்துட்டு விதவிதமா குடுப்பாங்கல்ல
கண்டிப்பா பைக்ல போனா நீங்க சொல்ற மாரி இதெல்லா அனுபவிக்கலா ஆனா எப்டி சொல்ற குறிப்பிட்ட தூர போலா ரொம்ப தூர ட்ராவல் பண்ணணு அப்டின் நா நெனைக்கிறத தவிர்த் த்துட்டு குறிப்பிட்ட தூர வரைக்கு ட்ராவல் பண்லா பைக்ல
ஆ ஆமா ஒரு குறுகிய தூரோம்னா அது விட நம்ப ஒரு மனதுக்கு பிடிச்சவங்களோட ஒரு நீண்ட தூர பயணம் செய்யறோம்னா நீங்க சொன்ன மாரி நிக்கிறது சுற்றி பாக்குறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலா ஆனா ஃபேமிலியோட போனுனா காரு தாங்க
அதுதா பெஸ்ட்டு சே பாதுகாப்புக்கு பாதுகாப் புக்கு கார்தா எல்லாரு போறதுக்கு கார்தா ஒதவு பைக்லனா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போலா கூட கொழந்தைங்கள கூட்டு போனா அவங்களு எவ்ளோ நேர பைக்ல கூட்டு போ முடியு முடியாது கஷ்டந்தா அதனால புது நியூ மேரேஜ்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் போலா பைக்ல என்ஜாய் பண்லா மத்தபடி ஃபேமிலியோட பசங்களோட போனுனா நம்ளுக்கு கண்டிப்பா கார்தா தேவப்படு
ரொம்பவே சரியா சொன்னீங்க அடுத்து இந்த கார்ல போறோனாலு நம்ம வந்துட்டு ஒரு முன் பதிவு எதாது நம்ம எந்த ஊர்ல தங்க போறோமோ அங்க வந்து ரூம் வந்துட்டு முன்பதிவு செஞ்சுட்டா நல்லதுங்க நம்ம வந்துட்டு அந்த நேரத்துக்கு நம்ம திடீர்னு பயண செஞ்சு ஒரு சுத்திட்டே போகும்போது இரவு வந்துட்டு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சுன்னா அந்த நேரத்துல போய் ரூம் கெடைக்கவு கஷ்டமா இருக்கு
நம்ம எங்க படுக்க முடியு சொல்லுங்க கார்ல படு எத்தன பேர் படுக்க முடியு பாதுகாப்பு யாது கஷ்டோ அதனால நம்ம முதி முடிவு பண்ணிட்டு போறதுதா ரொம்ப ரொம்ப நல்லது நாங்களு அந்த மாரி ஒரு எடத்துல போய்ட்டு ரூம் கெடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அப்றோ வேற எடத்துல ரூம் அதிகமா சொன்னது அத வச்சி என்னா பண்றது அந்த நேரத்துக்கு போய்ட்டோ சேவ் நம்ம படுத்துதான ஆவணு சொல்ற மாரி தங்கிட்டோ
நீங்க சொல்றது போல நம்ம வந்துட்டு இப்ப சமூக ஊடகங்கள்ல வந்துட்டு எல்லா வந்துட்டு எல்லா ஊர்லயு ஒரு இருக்கிற ரூம்லாமு வந்துட்டு வலைதளங்கள்ல வருது அதோட விலைகளு வருது நம்ம என்னன்னா அலச்சியந்தாங்க அங்க போய் பாத்துக்கலா அப்டின்ட்டு போறது அங்க போய்ட்டா நம்ப ரேட்டு ரொம்ப அதிகமா இருக்கு அங்க வந்து அந்த ரூம்ல எல்லா புஃட்டு சரி இருக்க மாட்டுதுதானே நீங்க அப்டி எதாவ்து அனுபவிச்சிருக்கீங்ளா
அதுதா ஒரு வாட்டி போய்ட்டு ரூம் கெடைக்காம அவங்க சொன்ன அமௌண்ட்டுக்கு நாங்க போ வேண்டிய நெலமை ஆயிடுச்சு நா பாத்ததெல்லா கொஞ்சோ கம்மி ப்ரைஸ்ல பாத்தோ ஆனா அந்நேரத்துக்கு நாங்க போய் ரூம் கேட்டதுல அவங்க காசு வந்து அதிகமா வச்சு சொல்லி எப்டியோ இவங்க தங்கிதா ஆவுவாங் க ஏன்னா கொழந்தைங்க லேடிஸ்லா இருக்காங்கன்னு சொல்ட்டு அத பயன்படுத்திக்கிட்டாங்க அந்த எடத்துல ஃபுட்டு செரியில்லாம ஒரு வாட்டர் பாட்டல் ஹண்ட்ரட் ருபீஸ் குடுத்து வாங்னோ ஒரு லிட் டர் வாட்டர் பாட்டல் ஹண்ட்ரட் ரூபீஸ் குடுத்து வாங்னோ
பாத்தீங்களா நம்மளதாங்க நம்ம போனு அப்டின்னு முடிவு பண்ணிறோ ஆனா அதுக்கான திட்டமிடெல்லா நம்ப எடுக்காம போயிறோ அது மாரி பேக் எல்லாமோ தேவையில்லாம நெறய தூக்கிட்டு போ கூடாதுங்க என்ன ட்ரெஸ் வேணுமோ நச்சுன்னு அதாது வெயிட் இல்லாத டிரெஸ்ங்கெல்லா எடுத்து வெச்சு க்கணு நல்ல கனமான உடைகள தூக்கிட்டு அத வேற நம்ம ஷோல்டர்லயே வச்சுட்டு போ வேண்டியதா இருக்குல்ல
ஆமா தோழி இந்த மாரி நெறய பேசலா உங்களோட திரும்ப டைம் கெடச்சிச்சுன்னா நன்றி நீங்க பேசுனதுக்கு நெறய விஷயோ சொல்லி் குடுத்துருக்கீங்க நாங்களு அதயே மெயின்டென் பண்றோ
நிச்சயமா தோழி உங்களோட நீங்க பயனம் போனீங்கன்னு சொன்னதுனால தா இவ்ளோ பேச முடுஞ்சுது இது மாரி பல திட்டங்கள் வெ ச்சு நம்ப மீண்டு அடுத்த முறை போம் போது நல்ல பாதுகாப்பா போயிட்டு வரலா நன்றி
ஓகே நன்றி